வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே தோழி இன்னிக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலா தோழி
ம் ஆன்மீகம் பத்தி பேசலாமா
ச்சயமா தோழி
ம்
அதாவது அ பண்டைய காலத்துலந்து இன்னிக்கு வரைக்கோ பாத்தீங்கன்னா விண்ஞானம் எவ்ளோ நா வளந்திருந்தாலும் மெய் ஞானம் பெருசா விண்ஞானம் பெருசா அப்டீங்கும்போது நிச்சயமா வந்து அ ஆன்மீகம் வந்து ஒரு படி மேலதா இருக்கு ஏ அப் டீனா அது வந்து கடவுளை சென்றடையக்கூடிய ஒரு வழி அப்டீங்கறனால ஒரு முன்னோர்களால அது வகுக்கப்பட்டது மனித சக் திக்கும் அப்பாற்பட்டதுதா தெய்வ சக்தி அப்டீனு சொல்லுவாங் க
ஆமா
ப நம்ம வந்து நறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சாலுமே அதுக்கான ஞானத் த்த குடுக்கறது வந்து ஆன்மீகோந்தா
ம்
அப்ப அந்த ஆன்மீக வழியில நம்ம நறைய தியானம் யோகா அந்த மாதிரி எல்லா பக்தி அந்த மாதிரி நம்ம அதனுடைய வழிகள்ல போகும்போது நம்ம இந்த பிறவி கடல வந்து தாண்டி தெய்வ நிலைய வந்து அடைய முடியோ அப்டீங்கறக்காக நறைய வ வழிமுறைகள் வந்து நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஓகே
நீங்க சொல்லுங்க
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்ப எங்க அ ஃபேமிலில யெல்லாம் எப்படின்னா டெய்லி நாங்க பூஜை பண்ணாம அடுத்த வேல பண்ண மாட்டோம் வீட்லயே வந்து நிச்சியமா டெய்லி காலையில ஒரு டம்ளர் பாலு கொஞ்சோண்டு கல்கண்டு திராட்சை முந்திரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் கொப்பர இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் டெய்லி ஒரு ஸ்பூன் பிரசாதம் வச்சுட்டு ஒரு டம்ளர் சின்ன வெள்ளி டம்ளர்ல பாலு இது கொஞ்சம் சக்கர போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு பூஜா பண்ணிட்டு மகாலட்சுமி அஷ்டோத்தரம் எல்லாம் சொல்லிட்டு டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் காலையில சுப்பரபாதம் இத வந்து நாங்க டெய்லி வீட்ல வந்து சொல்லுவோம் குரூப்பா உட்காந்துட்டு சொல்லுவோம் இப்ப எங்க வீட்ல அப்ப நாங்க மூணு ஃபேமிலி சேர்ந்து ஜாயின் ஃபேமிலியா இருந்தோம் நெறையா ஜனக்கட்டு அது மாதிரி சொல்லின் இருந்தோம் அதே மாரி ம் நாங்க சின்ன வயசுல வந்து மார்கழி மாசம் வருது இல்லையா அப்ப வந் து நாங்க ரோ ரோ வீதி வீதியா பஜன பண்ணின்டுப் போவோ
ம் ம்
தால நாலு மணிக்கு எழுந்து பச்ச தண்ணில குளிச்சுட்டு ஆ எங்க வந்து ஒரு குரு மாமி இருக்காங்க அவங்க அவங்க வீட்டுக்கு நாங்க மொதல்ல போய் போயுன்னும் நாலு பத்துக்கு அட்டணன்ஸ் குடுத்துட்ணும் எல்லாருக்கு அட் அட்டணன்ஸ் எழுதுவாங்க யாரு மிஸ் ஆனாலும் திட்டுவாங்க போய் கூட்டிட்டுவான்னு வாங்க எல்லாருக்கும் அது ம மட்டனன்ஸ் போட்டுட்டு வெறும் வயித்துல காபி கீபி ஒண்ணும் கிடையா குளிச்சுட்டு வட வட வடன்னு வெறும் வயித்துல ரோட்ல பஜன பண்ணின்ட்டு திருப்பாவ திருவெம்பாவ இதெல்லாம் பஜன பண்ணின்ட்டு அங்க ஒரு விநாயகர் கோவில் இருக்கு அங்க கூட்டின்னு போவாங்க மாமி அங்க போயிட்டு விநாயகர் அகவல் இதெல்லாம் சொ சொல்லிட்டு எங்களுக்கு பிரசாதம் கொடுப் ப்பாந்த பொங்கல் குடுப்பாங்க ஒரு ஒரு நாளக்கி ஒன்னொன்னு குடுப் பாந்த ச்ச அத எங்குளுக்கெல்லா வாங்கி குடுத்துட்டு திருப்பி வீட்டுக் கூட்டிட்டு வந்துருவாங்க அவுங்க வீட்டுக் வந்துதா அசம்பல் மு சிட்டு அவுங்கவுங்க வீட்டுக் கெளம்பணு அதுக்கப்பறந்தா வீட்ல போயி கா ய்யோ என்னமோ குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு எல்லா ரெட் டியாயி எல்லா புக்ஸ் எல்லா எடுத்துண்டு ஸ்கூலுக்கு ஓடணு ஆனா அந் அந்த மானி வந்து ஒரு ரூபா கூட காசு வாங்கினது இல்ல
ம் ம்
ஃப்ரீயா ஸ்லோக புக்கெல்லா குடுப்பாங்க என்ன கிளாஸ் போட்டுறாங்களோ சுப்பரபாதமா சுப்பரபாத புக்கு குடுத்துருவாங்க காமாட்சி விருத்தமா காமாட்சி விருத்தம் புக்கு குடுப்பாங்க எல்லாருக்கு ஃப்ரீயா
ம்
வா டெய்லி அந்த கிளாஸ்கு எடுத்துன் வரணு படிச்சுட்டு அங்கயே வச்சிட்டு போயிணு அவுங்க வீட்லயே ஒரு அலமார அருக்கோ அது அந்த புக் க்கும் மேல பேர எழுதிற சொல்லுவாங்கப்ரெண்ட்
ம்ஸ
வந்தாத்தா டெயிலி காலைலியு உண்டு சாயிந்திரமு உண்டு சாய்ந்தரோ அவுங்க வீட்ல ஒக்காந்துண்டு ஸ்லோகொ சொல்லிட்டு எல்லாருக்கு ஒரு பழ பிஸ்கெட்டு முட்டாய் ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க வாங்கின்டு நாங்க வந்துருவோ எல்லா நுப் ஆ ஹாஃப் ஆன் ஹோர்தா அந் அந்த மாதிரி பே எங்குளுக்கு வந்து ஆன்மீகம்னா என்ன அது எப் எப்டி வந்து நம்ம நொழையணு அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அது எப்புடி பின்பற்றணு அதனால நம்ம எவ்ளோ ஒழுக்கமா வாழ முடியுன்றத எங்குளுக்கு சொல்லிக் குடுத்தாங்க அந்த அம்மா
நிச்சயமா தோழி நீங்க சொன்னது செரிதா அதே மாரி வந்து பாத்தீங்க அப்டினா ப அந்த மாதிரி எடங்கள்ல சொல்லி தரதுக்கு வந்து இருக்காங்க பட் நகர்ப்புறங்கள் ல்லா வந்துட்டு எல்லா ஊர்கள்ளயு அந்த மாதிரி இருக்கறதில்ல ப அங்க என்ன பண்ணுவாங்கனா ஒரு அமைப்பு மாதிரி வெச்சிருப்பாங்க பொதுவுல வந்து ஒரு தியான வகுப்பு இருவத்தோரு நாள் அல்லது நாப்பத் திட்டநாள் அப்டிங்கிற மாதிரி சொற்பொலிவாத்துறதுக்குன் சொல்லிட்டு ஒரு பொதுவான எடம் வந் அது இருக்கு தோழி அந்த எடத்துல வந் து நம்ம போய்ஸ் சேரும்போது அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான புத்தகங்கள் காணொளிகள் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அந்த புத்தகத்துல இருக்கக்கூடியத வந்து நமக்கு சொல்லி தருவாங்க அந்த ஆன்மீக வலைய பின்பற்றும் போது நம்ம மனிதர்களா வாழும் போது நம்ம எவ்வாறு தவறு செய்யாம இருப் பது பிற உயிர்கள வந்து எவ்வாறு துன்பப்படுத்தாம இருக்கற து நம்மளுடைய கர்மாவ வந்து நம்ம பிறவி பயன் காரணமாக தா நம்ம வந்து பிறப்பே எடுத்துருக்கோ அந்த கர்மாவ வந் து நம்ம என்ன செஞ்சு அத வந்து குறைக்கிறது அப்டிங்கற மாத் எல்லா விஷயத்தையு வந்து அவங்க வந்து சொல்லி தருவாங்க அது போக தியான முறை ளு வந்து நமக்கு சொல்லி தருவாங்க அந்த தியான முறைகள் மூலம் நம்மளுடைய நம்ம வந்து கடவுல எப்படி வந்து அடையறது கடவுள் கிட்ட நம்ம எப் டி தியான த்து மூலமா பேசுறது பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறது அப்டிங்கற மாதிரி நெறைய தியான முறைகள் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க பல்வேறு தியான முறைகளு வ ந்து இருக்கு அவர் எது நமக்கு வந்து சரி சரினு ஒவ்வொருத்தருக் கு ஒவ்வொரு தியான முறை புடிக்கு இப்ப இங்க வந்து பா பாத்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தியான முறை வந்து இருக்கு அதுக்கப்பறோ வந்து ஈஸ் ஈஸா தியானம் சிவன் வலிப் பாடு இது பண்ணது இருக்கு அதுக்கப்பறோ ராஜயோகா தியானம் அவங்களு வந்து பாத்தீங்கன்னா சிவன அடிப்படையா வந்து திய தியான முறைகள் வந்து சொல்லி தருவாங்க அதுக்கப்பறோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதய த்த அடிப்படையா வச்சி சொல்லி தருவாங்க அதாவது ம கடைசி தீர்வு வந்து ஒண்ணுதா ஆனா ஆ அந்த கடவுள அடையறதுக்கு பல்வேறு பாதைகள் இருக்கு எந்த பாதை நமக்கு புடிக் தோ அந்த பாதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்லா இன்னொன்னு வந்து பாத்தோம்னா கீல்ல அளவுல பாக்கணு அப்டின்னா அவங்களது வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆ அக் அவங்க அவங்களு அவங்களுடைய முறைகள்ல வந்து கடவுள் அடையறதுக்கு வந்து சொல்லி தராங்க அதெல்லா யாருடைய கொள்கைகள் வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ ஆ அந்த கொள்கைகள் அல்ல அந்த வழிமுறைகள வந்து நம்ம பின்பற்றி நம்ம அதை பின்பற்றது மட்டு இல்லாம வாழ்க் கைலயு அத வந்து நம்ம கடைபிடி க்கும் போது நமக்கே வந்து அந்த மாற் றங்கள் தெரிய வரும் தோழி எப்பேற்பட்ட பிரச்சனையா க இருந்தாலும் நம்மனுடைய மனல் மனநிலை வந்து திடகாத்திரமாருக்கும் அந்த மாதிரி வழியில போகும்போது இது வந்து மாயை நலை ஏற் படக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து நம்மளுடைய உள் உணர்வ பாதிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய உடம்பை யு மனசையு எந்த ஒரு சூழ்நிலைலயு எப்படி வலிமையா வச் வச்சுக்கிறது அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லி தருவாங்க தோழி
ஓகே ஓகே சரிங்க நா வந்து இப்போ இப்போ வரக்கு ஓ அ இன்னு ஒரு டூ தௌசண்ட் ட டா நைன்டீன் நய நயன்டீன் வரக்குமே நானு ஸ்லோகா கிளாஸ்லா போனந்தா சுந்தரகாண்டம் பகவத் கீதை அப்றோ சியாமலா தண்டோ ஆ விஷ்ணு சரஸர்நாமோ லலிதா சரஸ் சர் நாமோ அ அப்றோ ம் நீ பெரிய கடல் ஸ்லோகங்கறது கத்துக்கிட்டே போலா அ ப இது ஞ நாராயண்யோ நாராயணியம் படிச்சு நாங்க சக்சங்கம் முடிச்சு அ ஆ பூர்ணம் பண்ணி எல்லாருக்கு சாப்பாடு போட்டோ
உம் உம்
ந்த மாரி அது வந்து பெரிய ப்ராசஸு அதனோட ம் அ அது வந்து அ பாகவாதத்தோட ஒரு ஒரு ஒரு பகுதி தா நாராயண் எல்லாமே பாகவாதோ கத்துக்கும்போதுதா எங்குளுக்கு ம குரு மாமி வந்து அ அவுங்க மக வீட்டுக்கு போகும்படிமா ஆயிடுச்சு எங்ளுக்கு அத சொல்லி குடுக்கறதுக்கு ஒருத் ஒரு லேடி வ கே இடம் குடுத்தாங்க அவுங்க வந்து அமெரிக்காக்கு ம்படிமாயிடுச்சு அவுங்க பொண்ணு பிரெக்னன்டா இருந்தாங்க அதனால இன்நொர்தர் வீட்டுல நம்ம எப்டி சாவி வாங்கிட்டு சொல்றது அதனால நாங்க அத கைவிட்டுட்டோ அது வந்து அந்த மாம் ஹம் பாகவாதொ வந்து மூணு வர்ஷோ ஆகு முடிக்கறதுக்கு அது அவ்ளோ பெரிய கடல் அதுல வந்து மகாபாரதம்லா வரு மகாபாரதத்துலட்சி இருந்து வரு அது ஆனா அதனோட ஸ்டாட்டிங்ல இருந்து இரு கதுல பர்ஷித் மகாராஜால இருந்து எல்லாமே வரு அதுல அதெல்லாம் படிச்சோன்னா நம்ப போய் பின்னோக்கி போயிடுவோ அந்த காலத்துக்கே போயிடுவோ நம்ப அந்த அளவுக்கு ஆ நறைய விஷ் டியங்கள் எனக் சொல்லிருக்காங்க அதுல
ம் ம் நேத்து அப்டிதா நாங்க வந்து ஒரு விழாக்கு போயிருந்தோ தோழி அங்க வந்து பத் த்தீங்கன்னா தமிழ் மீது அதிகமான பற்றிருக்கிறவங்களால தமிழ் மாநா டு அங்க வந்து ஒ ஒருத்ருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரியே அந்த தியான இதுலியு ஒவ்வொத்தர பாத்தீங்கனா துருவாசகம் எங்க எந்த பாட்டு கேட்டாலு அப்டியே அத வந்து வாழ்வியல் நிறையோட சொல்றாரு அர மண் நேரம் ஒரு மண் நேரம் அந்த மாதிரி சொ புளி வாற்றாங்க ஒருத்தங்க வந்து திரு குரல் அந்த மாதிரி ஒவ்வொரு தரு அந்த தமிழ் இலக்கியத்தோட ஆன்மீக வழியில வந்து எப்படி செய் செல்றது ஆ கடவுள வந்து எப் அப்டி அடையறது அப்டின்னு அவங்கல்லா சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஆ அவ்ளோ விஷ் விஷயங்கள் வந்து கத்து வச்சிருக்காங்க தோழி
ம்
அந்த கடவுள் இடத்துல நெருக்கமாகுறதுக்கு நம்ம பல்வேறு அந்த காலத்துல இருந்தக்கூடிய இலக்கிய பாடல்களை எல்லா அவங்க வந்து அவ்வளவு ஆ படிச்சு வச்சிருந்திருக் க்காங்க
ம் தெரிஞ்சு வச்சுண்டுருந்திருக்காங்க அவ்ளோ விஷய ம்
நிச்சயமா தோழி அப்பதா தெரிஞ்ச து என்ன சொல்றது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்கல்ல தோழி அது மாதிரி அவ்ளோ இருக் க்கு நம்மளுடைய ஆன்மீக பாதை அப்டிங்கறது வந்து ஒரு மிக பெரிய கடல் தா
நிச்சயமா ம் அதுல ஒரு ஒருத் டவ மூழ்கி மூழ்கி முத்து கெடைக்குமா முத்து கெடைக்குமான்னு தேடிண்டுதா போணோ
நிச்சயமா தோழி
அது அவ்வளோ அ நா இன்னு கேட்டா நா பிஸ்னஸ்ல இருக்கும் போது கூட அந்த கிளாஸ் விடாம நா அடென் பண்ண தெரியுமா எட்டு வருஷ என்னோட பிசினஸ் நம்பர் ஒன்னா இருந்த அந்த இடத்துல நா
நிச்சயமா தோழி அதே மாரி ஆன்மீக பாதையில நம்ம போயிட்டோ அப்டின்னா ஆ அ என்னாஷ் சொல்றது இந்த உலகல் கஷ்டங்கள் வந்து நமக்கு பெருசா தெரியாது அ கட் கடவுளனுடைய க கடவுள் வந்து நம்ம கையைப்பிடிச்சி நம்மளுடைய பிறவி கடல வந்து தாண்டி கூட்டிட்டு போவாங்க அப்டிங்கறது வந்து ஐதீகம்
உண்டு உண்டு ஆனா அதெல்லா வந்து எப்டின்னா அ நம்ம கர்மாருக்கு கர்மாவ தாண்டி போனோ அதுக்கு நெறிய புண்ணியம் பண்ணிருக்கணு நல்ல விஷயங்கள் நெறைய பண்ணணு யாரையு ஏமாத்தக்க கூடாது இப்டி எல்லா பண்ணாதா கடவுள் நம் கு ஒரு வழிபாட்டுக்கு கூட்டிட்டு போவாரு அந்த எடத்துக்கு
கண்டிப்பா தோழி
சும்மா நானு போற நானும்
ம் அதாவது என்னன்னா பக்தி மார்க்கம் ஒன்னு இன்னொரு மார்க்கம் ஒன்னுருக்காமா தோழி பக்தி மார் கம் அப்டிங்கறது நீங்க சொல்ற மாதிரி யாரு வேணாலு கடவுளக் கும்பல்லா ஆனா அவுங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு அறநெறியையு வந்து பின்பற்ற மாட்டாங்களாமா
ம் ம்
தெய்வ மார்க்கம் அப்டிங்கிறது பக்திக்கு அடுத்த நிலை அவங்க வந்து அந்த பண்ற பக் த்திக்கு ஏத்த மாரி அவுங்க பக்குவப்படுறத வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து அதாது எந்த உயிரியு துன்புறுத்த கூடாதுன் புக்ல படிச்சிட்டு அடுத்த நிமிஷமே இப்போ